ஹலோ
ஹலோ
ஆ சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ்டர் வணக்கம் தோழி
ஆ வணக்கம் சிஸ்டர் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கிறேன் தோழி நீங்க எப்டி இருக்குறீங்க
ஆ நல்லாருக்கேங் சிஸ்டர் நானு வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்ளா
எல்லாரோம் நல்லா இருக்கறாங்க தோழி உங்க வீட்ல எப்டி இருக்குறாங்க
ஹ இங்க எல்லாருமே நல்லாயிருக்காங்க சிஸ்டர் சாப்டீங்ளா ஆப்டநூன்
ம் சாப்ட்டேன் தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நானும் சாப்டேங் சிஸ்
என்ன சாப்ட்டேன் தோழி
நா மதியோம் வந்து ரசோசாதம் சாப்ட்டேங் சிஸ்டர் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து சிக்கனோ அதுகப்றோம் இந்த என்னது சிக்கனோ பருப்பு சாம்பாரு தோழி
ஓக்கே ஓக்கேங்க சிக்கன் நீங்க நல்லா சமைப்பீங்ளா
நல்லா சமைப்பேன் தோழி
ஆ ஓக்கே ஓக்கேங்க சிக்கன் ப்ரியாணி எப்டிங்க நீங்க பண்ணுவீங்க
சிக்கன் ப்ரியாணியா
ஆ
சிக்கன் பிரியாணினா மொதல்ல வந்து தேவையான அளவு வெங்காயோம் வெட்டிக்குங்க
அ ஓகேங் சிஸ்டர்
தேவையான அளவு ம் இந்த தேவையான அளவு தக்காளி வெச்சுக்குங்க
ஆ ஓகே ஓகேங்க
அப்புறோம் கொத்தமெலி கரு கொத்தமெல்லி அதுக்கப்பறோம் வந்து புதினா
ஓகே ஓகேங் சிஸ்டர்
அதுக்கப்பறம் வந்து பச்ச மொளகா
ஓகே ஓகேங்க
அதெல்லா வெச்சுக்கிட்டு அதுக்கப்பறோம் தேவையான அளவு மொதல்ல எண்ணைய போட்டுக்கோங்க
ஓகேங்க
அதுக்கப்றோ வெங்காயோ போட்டுக்ங்க
அ அந்த பட்ட க்ராமு அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லா அதுல போட மாட்டீங்களா நீங்க ஃபஸ்ட்டு தாளிக்கும்போது ஆயில் போட்டு
இல்ல இல்ல அத் து மொதல் அது வந்து அப்புறமாதா போடுணு எப்போமே
ஓகே ஓகேங் ஃபஸ்ட்டு வந்து வெங் அ அ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டதுமே வந்து நெக் பஸ்ட்டு வெங்காயம் போட்ருனுங்களா
ட்னு அதுக்கப்பறந்தா நீங்க இந்த பட்ட லோங்லா போனு ஏனா மொதல்லே லோங் போட்டுட்டோனா அது எண்ணெயில வந்து அந்த வாசன வந்துடு சாப்புடும்போது அந்த வாசனதா வரு ஆனால வந்து எப்போமே எ எ எந்த எ எப்போமே வெங்காயம் போட்டுது அதுக்கூட அது போட்டா வெங்காயோ வாசம் அந்த வாசம் கலந்துதா வரு
ஓகே ஓகேங் சிஸ்டர்
அதுக்கப்றோ நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கு நல்லா வதக்குங்க
ஓகே ஓகேங்க
அதுக்கப்
அந்த பிரியாணி இல்லைங் சிஸ் டரு இந்த பிரியாணி வந்து இந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயோ வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷாகுற அளவுக்கு நல்லா வந்து இது பண்ண சொல்லுவாங்க
ஆமா பண்ண சொல்வாங்க அது வந்து தம் பிரியாணிக்கு தா
ஓகே ஓகேங் சிஸ்டர்
நா சொல்றது வந்து சாதா பிரியாணி தம் பிரியாணிக்கு தா அந்த மாரி பண்ணனு சாதா பிரியாணிக்கி வந்து கலர் சேஞ்சானாலே போது அதுக்கப் புறோ கொத்தமெலி புதினா அந்த அறுத் செயின் என்னது பச்ச மொளகா
ஓகே ஓகேங் சிஸ்டர்
ட்டு நல்லா கிண்டிக்குங்க
ஓகே ஓக்
அதுக்கப்றோ வந்து உப்பு போடுங்க அதுக்கப்றோ
அ கல்லுப்பே நம்ப போட்டுக்ளாங்ளா
ஆமா கல்லுப்பு போட்டதா டேஸ்ட்டே வேற லெவலா வரு
ஓகே ஓகேங் சிஸ்டர்
ஆமா கல்லுப்பு போட்டுகிட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்றோ வந்து தக்காளி போடுங்க ஆனா தக்காளி வந்து ரொம்ப வதைக்க கூடாது கொஞ்ச மெலிசா வந்து வதச்சாலே போது
ஓகே பட் ஆனா என்ன சொன்னாங்க தக்காளி நெறைய நம்ம எண்ண பிரிஞ்சளவுக்கு வணக்குனாதா பிரியாணிக்கி நல்லா டேஸ்ட்டாருக்
அ அப்பிடிதா நானு நெனச் சே அதுக்கப்பறந்தா அந்த அது சீக்கரட்டே இதுதா தக்காளி வந்து எப்போமே நல்லா வதக் கவே கூடாதா அது எப்போமே வந் து ஒரு பெருசா பெருசா அது கூட பெருசு பெருசுதா கட் பண்ணுமா குட்டி குட்டியா கட் பண்ணக்கூடாது
ஆ ஆனா தக்காளி வந்து ரொம்ப லேயர் மாரி தா கட்
ஆ இல்ல இப்ப இதுல வந்து இதுதா சீக்கரட் அதுக்கப்றோ என்ன பண்ணனு தயிரு இல்ல தயிரு
ஆ ஆமாங் சிஸ்டர் தயிரு
பாதி தெயிர் போட்டுக்குங்க பாதி வெச்சுக்குங்க
ஓகே இப்ப இ வந்து இப்ப நம்ம டென் ருபீஸ் பாக்கெட் வாங்குனா அதுல ஆஃப் தயிர் போட்டுக்கலாங்ளா நம்ம
ஆமா ஆமா ஏ பெரிய தெயிர் வாங்கினாலோ பெரிய பிரியாணி செஞ்சாலோ பாதி தெயிர் போட்டாலே போது போது மொதல்ல
ஓகே ஓகேங் சிஸ்டர்
அதுக்கப்பறோ வந்து என்ன போடணு அந்த எலுமிச்சம் அது கூட பாதி போட்டுவுடுங்க
ஆ எலுமிச்ச பழோ சாரு வந்து புழுஞ்சு விடணுன்னு சொ
ஆமா அது பாதிப் புழுஞ்சு விட்டுக்கங்க அதுக்கப்றோ நல்லா கிண்டிட்டு அதுக்கப்பறோ தேவையான அளவு உங்களுக்கு மசாலா பிரியாணி மசாலா இருக்கு பாருங்க நீங்க போட்டா போட்லா போடாங்காட்டி கூட விடலா
அதுல சிக்கன் மசாலா போட்ணுலாங்க சில பிரியாணி மசாலா போட்டுக்குலாங்களா நம்ப
பிரியாணி மசாலா கூட போட்லா சிக்கன் மசாலா கூட மட்டன் செஞ்சிங்கன்னா மட்டன் மசாலா கூட போட்லா எந்த மசாலா கூட போட்லாம் முக்குறின்னு நம்ம எப்டி செய்வோமோ அது மாரியே பிரியாணி கூட தா நீங்க என்ன மசாலா வேண்னா போடணு அதுக்கப்பறோ வந்து தேவையான அளவுக்கு காரோ எவ்ளோ உங்களுக்கு காரோ வேணுமோ அவ்ளோ காரோ நீங்க போட்டுக்கங்க
ஓகே ஓகேங்க சிஸ்டர் நமக்கு தேவ மசாலா நம்ம எல்லாமே நம்ம எவ்ளோ நமக்கு புடிச்ச மார் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மார் நம்ம எல்லாமே கொஞ்ச கொஞ்சோ போட்டு க்லாமாங்க சிஸ்டர் அதுல
ஆ கொஞ்ச கொஞ்சோ போட்டுக்லா சிஸ்டர்
ஓகே ஓகேங்க சிஸ்டர் அப்றோ நம்ப ரைஸு பாயில் அதுக்கப்பறோ நம்ம கடைசியா ரைஸ போட்டு தம் போட்ருந்தோங்ளா
ஆமா அதுக்கப்றோ கிண்டி நல்லா விட்டுட்டு தேவையான அளவு இப்ப நீங்க ஒரு ஒரு கிலோ அரிசி போட்டீங்கன்னா அ ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு ஒரு கிண்ணத்துல நீங்க அரிசி போட்டுக்கிட்டு அந்த அரிசி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிண்ணத் துல அந்த அவ்ளோ தண்ணி போட்டுக்குது அந்த தண்ணி கூட இன்னு ஆஃப் தண்ணி போடணு
ஓகே ஓகேங்க சிஸ்டர்
போட்டுட்டு நல்லா கொதிக்கி விடுங்க தண்ணி
சேரிங்க சிஸ்டர் இப்ப வந்துப்புறம் தெரிஞ்சுட்டு இப்ப வந்து இப்ப நம்ம ஒன் கேஜி நம்ம ரைஸ் போடுறோன்னா னா அதுக்கு சிக்கன் எவ்ளோங்க சிஸ்டர் நம்ம போடணு
ஒன் கேஜிக்கு வந்து ஹாஃப் கேஜி தா போட்ணு ரெண்டு கேஜிக்கு வந்து ஒரு கேஜி இந்த மாரி போடணு
சப்போஸ் நம்ம ஆஃப் கேஜி போட்டோம்னா பீசஸ்லா நமக்கு தெரியுது எல்லாமே வந்து கரஞ்சுரும்ல அதுல
இல்ல கரையாது கரையாத மாரி போட்லா
ஓகே ஓகேங்க
இப்ப நீங்க ஒரு கிலோ பிரியாணி செய்றீங்கன்னா அர கிலோ சிக்கன் போடலா ரெண்டு கிலோ பிரியாணி செஞ்சின்னா ஒரு கிலோ இந்த மாரி பாதி பாதி இப்ப நீங்க அரை கிலோ பிரியாணிக்கு போக் கிலோ ஐ மீன் கால் கிலோ
ஓகே ஓகேங்க சிஸ்டர்
அர அர கிலோ கம்மி பண்ணனு ஏன்னா எப்பவுமே வந்து சாதோ அதிகமா இருக்கணு சிக் க்கன் கம்மியா இருக்கணு ஆமா அதுனால தா இந்த மாரி போடணு நல்லா ஆமா நல்லா கொதிக்கிவிட்டு அதுக்கப்றோ நீங்க இந்த சிக்கன் போடுங்க
ஓகே ஓகேங்க சிஸ்டர்
ம் ம் பாதி பேர் என்ன பண்றாங்க இந்த மசாலா கூடவே சிக்கன் கலந்து ப்ப கிண்டுவாங்க
ஆமாங்க்கா அப்பதா இந்த மசாலா வந்து இந்த சிக்கன் குள்ள வந்து நல்லா வந்து நல்லா கொஞ்சோ நல்லா எறங்கு
அது அது போடக்கூடாது அது போட்டாலே இந்த கவுச்சி வாசன அடிக்கோ
ஓகே ஓகேங் சிஸ்டர் அந்த ஸ்மெல்
தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அதுக்கப்றோ நம்ம சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரோ மூடி வெட்சின்னோ மூடி வெ ச்சிட்டு அதுக்கப்ரோ நீங்க ஊற வெச்ச அரிசிய போட்டு
அ
அதுக்கப்றோ வந்து அது மேல அந்த பாதி எலுமிச்சம் பாதி தெயிர் போட்டு விட்டுடுங்க
ஓகேங் சிஸ்டர்
அதுக்கப்றோ கீலே மேல பண்ணிட்டு அந்த அதுக்கப்றோ தம்ல வச்சிருங்க அதுவு தம்னா எப்டி வெக் கனோன்னா நீங்க தோச போட்றீங்ள
தோசக்கல் அ யூஸ் பண்ணது எம்டி தோசக்கல் மேல இந்த பாத்திரத்த வெச்சுட்டு அது மேல ஒரு ஏதா வெயிட்டான பொருள் வைக்க கல் இடிகல் அந்த மாரி வச்சு ஒரு பா சிம்முல்ல வைக்குனுன்னு சொல்லுவாங்க அடுப்ப
ஆமா சிஸ்டர் ஆமா கரெக்டா சொன்னீங்க அந்த மாரி வெச்சாலே போது நல்லா வரு பிரியாணி
பட் எல்லாமே கரெக்டா பண்ண பட் ஆனா அந்த பாய் வீட்டு பிரியாணி ஸ்டேஸ்ட் அந்த கடையில வாங்க
இதுதா நீதா சீக்கரட்டே இப்ப நா சொன்னேல்ல மூணு விஷ்யோ செய்ற மொதல் விஷ்யோ இந்த தக் க்காளி வந்து எப்போவுமே வந்து கொஞ்சோ பெருசு பெருசா இருக்கனோ ப்ளஸ் ரொம்ப கிட்டக்கூடாது ஏ சரியா இன்னொரு சீக்ரஸ் என்னன்னா சிக்கன் வந்து மொதல போடக்கூடாது அந்த தண்ணி கொதிக்கலல்ல போடனு ம் மூணாவது சீக்ரெட் என்னன்னா லாஸ்ட்ல அந் த இது போடனு அந்த தே பாதி தயிரு பாதி லெமனு ம் லெமன் ஆமா அது போட்னு இதா செய்ணு நீங்க செஞ்சு பாருங்க அ நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லா வரு
ஓகேங் சிஸ்டர் ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு இந்த லவங்க பட்ட இதெலா இருக்குல்ல அப்றோ பட்ட கிராம்லா வந்துட்டு பவுட்ரு மாரி வந்து பண்ணிக்கனு அது தா சீக்ரெட் டேஸ்டன்னு சொல்றாங்ளே
இல்ல இல்ல அது சீக்கிரெட் டேஸ்டு தா ஆனா அந்த வாசன வரும எனக்கு அந்த வாசனையே புடிக்காது சிஸ்டர் அது ஒண்ணு கடிச்சாலே போதுன் நா அப்டியே அந்த சாப் பாடே முழுசா நா வச்சிடுவெ
அதா ப பட் வந்துட்டு அது பிரியாணிக்கு வந்து வாசம் குடுக்குறதே அதுதா ஃபிளேவர் இருக்கு அப்டிங்குறாங்க
இல்ல வாசன குடுக்குறதே எது தெரியுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தா
அதா அதாங் சிஸ்டர்
ஆமா அதா அது மட் அது ஒன்னு மட்டுந்தா நம்ளுக்கு பிரியாணிக்கே டேஸ்ட் நீங்க என்ன வேணா சமைங்க அந்த பிரியாணிக்கு அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்ட பிறகுதா அந்த வாசமே வரு பிரியாணி வாசனையே
அ நீங்க ம மல்லித்தழ புதினாத்தழல்லா போடுவீங்கள
ஆ எல்லாமே போடுவோ
ஓகே ஓகேங் சிஸ்டர்
ஆமா எப்பவுமே வந்து பிரியாணி வந் ந்து செய்னு செய் செய்னூன்னா இஞ்சி பூண் டு வந்து நம்ம கையாலயே அரிச்சிக்குனு
ஆமாங் சார் கடையில இப்ப நெறைய பேர் பேஸ்ட் எல்லா விக்கிறாங்க அந்த பேஸ்ட்டல்லா எப்ப செஞ்சாங்ளோ எப்டின்னு நமக்கு தெரியாது சோ நம்மளே வந்து வீ வீட்லே நம்ம நம்ப ஓனா ரெடி பண்ணா தா அதுக்கான டேஸ்ட்டு ஹெல்தியாவு நம்ம சாப்ட மாரி இருக்குங் சிஸ்
ஆமா சிஸ்டர் ஆமா சிஸ்டர் அன்னால தா அது வந்து எப்போவுமே நம்ம வீட்லயே செய்யணு அந்த இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட் மட்டுந்தா செய்னு ஏன்னா அதுதா முக்ய அ வீட்டுக்கு எப்டி தளம் ஃபஸ்ட்டு முக்கியமோ அந்த மாரி பிரியாணிக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு தா பெஸ்ட்டு
ஓகேங்க சிஸ் நீங்க சொல்லும் போதே நமக்கு டெம்டிங் ஆகுது நா ஒரு நாள் கண்டிப்பா நா செஞ்சு சாப்புறே சி
கண்டிப்பா சாப்ட்டு பாருங்க செஞ்சு சாப்ட்டு பாருங்க இந்த குக்கர் பிரியாணி கூட ஈஸி தா
ஓகே நம்ம தம் போற இப்ப நம் சப்போஸ் நம்ம இப்ப குக்கர்ல பிரியாணி வச்சோனா எத்தன விசில்ங்க சிஸ் நம்ம வீட்ல விடலா பிரியாணிக்கி
புரியில
இப்ப நம்ம குக்கர் இப்ப நம்ம தம் போட்ற மாரி இருந்தா ஈஸிங் சிஸ் சப்போஸ் நம்ம குக்கர்லப்ப டேரக்டா நம்ம வச்சோம்னா எத்தன விசில் நம்ம விடல்லாம் பிரியாணிக்கிலா
விசில்லா விடவே கூடாது விசில் விடக்கூடாது அது விசில் வர் ற மாதிரி இருக்கூல அப்ப ஆஃப் பண்ணிண்ணு
ஓகே ஓகேங்க ஏ விசில் வந்துச்சுன்னா பிரி பீசஸ் வந்து கரஞ்சிருங்ளா
பீசஸ் கரையாது சாப்பாடே கரஞ்சிரு
ஓகே ஓகேங்க சிஸ் நா நா இது வரைக் குமே நா விசில் வந்து ஒன் ஆர் டூ விசில்ஸ் நா விடுவேங் சிஸ்டர் நானு
ம் சேரி சிஸ் சேரி சிஸ்டர் நம்ம குடுத்த நேரம் முடிந்து விட்டது நா நெக்ஸ்ட் டைம் இன்னு நல்ல ஏதாவ்து சொல்றே
ஆ ஓகே ஓகேங் சிஸ்டர் தேங்க் யூ
தேங்க் யூ
ஆம்